ஹலோ
ஆ நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கீங்ளா நா நல்லாருக்றங்க நீங் நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கங்க
ஆ நல்லாருக்கங்க ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க கால் பண்ணிக்கிறீங் அட பரவாலயே நேரமாவே கால் பண்ணிருக்கிறீங் யான் சேரி
என்னங்க
என்ன விஷ்யமா கால் பண்ணீங்க
இல்ல இல்ல நா நேத்து கால் பண்ணே இப்ப நீங்க தான பண்ணிரு கெங்கேனா நா நேத்து கால் பண்ண செரி சும்மா ஃப்ரீயா இருக்கோ பேசுலான்னு இன்னிக் கி நீங்க தா கால் பண்ணிருக்கீங்க
காலைல நேரமே எந்திருச்சிருவேங்க
அப்புடிங்ளா
சே கொஞ்சோ உடற்பயிற்சிலா பண்ணுவாங்க
ஓ ரெகுலராவே பண்ணுவீங்ளா
ஆமா ரெகுலராவே அதாவ்து போர் ஓ கிளாக் மேபி நாலு மணி அல்லது நால்றக்குள்ள எந்த்ச்சிர்க்கு
செரிங்க
ஒரு இருவது நிமிஷோ வாக்கிங் போவ
செரிங்க
யோகா எக்ஸைலா பண்ணுவோ
செரிங்
அதே மாரி நைட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு தா தூங்கு
ஓ சரி சரிங்க எப்புர் ரெகுலராவே நேரமா படுத்துருவீங்ளா
இல்லைங்க நானு ஒன்போது மணி ஒன்போரைக்கு தாங்க தூங்கு
செரி செரிங்க அ ம் உங்களுக்கு பரவால்ல டைமெல்லா கெடைக்குது
டைம் அதுக்குன் ஒதுக்குணுங்க செட்டில் போட்டு அதுக்தகுந் மாரி வைத்து
ஓ செரி செரி செரிங்க அ டைமே பத்தமாட்டிங்குதுங்க அந்த மாரி வாக்கிங் பண்றதுக்கு இதுக்கெல்லா நெனைப்பங்க ஒவ்வொருத்தரு நடக்கறதுலா பாத்துட்டு ஆனா நம்மளுக்கு டைமே கெடைக்க மாடேங்குது
டைம் நம்மளா ஒதிக்க வேண்டியதாங்க
சரி சரிங்க எங்க வீட்டுலருந்தே வாக்கிங் பண்ணுவீங்ளா இல்ல வெளில எங்காவது லாங்கா போவீங்ளா
வெளிலயு போவங் வெடில ஒரு கிலோமீட்டரு ஒன்ற கிலோமீட்டரு நடந்துட்டு வ
ஓ செரி செரி ம் அது ஏ கூட வர்றதுக்கெல்லா ஆள் இல்லேங்க எனக்கு ஆச தானுங்க நடக்கணு பண்ணணுனல்லா ஆனா கூட வர்றதுக்கு ஆளு இல்லையாங்க அந்நேரத்துக்கு இருட்டுக்குல்ல இருட்டா இருக்குங்களா எங்க வீட்டுல கூட ஹெல்ப் பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க
கூட ஃப்ரெண்ட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு வருவாங்க இல்லேன்னா நானே ஒரு நாள் தனியா போயிர்றே
செரி செரிங்க உங்களுக்கு அங்க க்ரௌண்டெல்லா இருக்குதுங்ளா நடக்குற மாரி உங்களுக்கு அந்த மாரி
க்ரெளண்டுமா பக்கத்துல இருக்குங்க
செரிங்க
சொல்றாங்க அவுங் ட்டே எல்லா போறங்லே அப்டியே ரோட்லயே போயிட்றாங்க
ஓ செரி செரிங்க அ இங்க உங்களுக்கு ஒரு பார்க் மாரி இருக்குதுங்க ம் ம் இந்த பார்க்குல எல்லா நடக்குறாங்க பாத்தீங்கன்னா எட்டு மாரி போட்டு அந்த மாரி எல்லா நடப்பாங்க ஆனா நமக்கு தா போறதுக்கு இங்கெருந்து அங்க போறதுக்கு ஒரு ஆ கூட யாராது இரு க்குதா கம்பெனிக்கு ஆள் இருந்தாங்கன்னா நா போயிருவே போகணுன்னு ஆசதா இந்தா பைக் எடுத்துட்டு போகணு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாரி இருக்குன் சொல்லிதா வீட்லயே முடிஞ்ச வரைக்கு வீட்லயே முடிஞ்சுது வேலையெல்லா முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா தா நடப்பாங்க அது டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்றது இல்ல
ம் வீட்லயே நடக்குற மாரி ருந்தா எட்டு எட்டடிக்கு எட்டடி கரெக்டா வந்து எட்டு போட்டு அதுல
உ
மாரிருக்கனு
ஓ செரி செரி சும்மா நடக்குறது கூட இத விட எட்டு போட்டு நடக்குறது நல்லதுங்கிறீங்களா
எட்டு போட்டு நடக்குறதுனால
ஆ அதுனால என்னையா எனக்கு பெனிபிட்டு
ம் அ ஸ்டே ஸ்ரைட்டா நடக்கும்போது ஸ்ரைட்டா தா போயிட்ருக்கு அதே எட்டு போட்டு பாத்தா யா செய்வார் எல்லா
ஒர் நிம்ஷோ அப்புடில்லா இருக்குதுங்ளா
ரவுண்டா ஒரு ரவுண்டு அடிச்ச மாரி
ம் செரி செரிங்க ம் நடந்து பாக்குறங்க ஆனா மூச்சு வாங்குற மார்ருக்குங்களே ஒரு டைம் நடந்து பாத்தே எப் போட்டு நடக்கும் போது கொஞ்சோ அதிகமா நம்ம இது பண்ற மாரி இருக்குது அதனால கொஞ்சோ மூச்சு வாங்குற மாரி இருக்குது அதனாலதான் கேக்குறேன்
செரிங்க
சரி இதுல எல்லாம் நடந்த தெரியாது ஒரு டைம் நடக்கும் போது கஷ்டமா இருக்கு
செரிங்க
ஒரு நாளைக்கி அஞ்சு ரவுண்ட் அடிக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு வந்த எட்டு ரவுண்ட் எட்டு ரவுண்ட் அடிக்கும் போது தெரியாது
உம் ஓ அப்டி இருக்கு நனைக்கிற ஏனா பஃஸ்ட் புதுசா நடக்கறனால கூட எனக்கு அப்படி இருத்தோ இருந்திருக்கலாம்
ஆ ரெகுலரா நடக்கும் போது தெரியாது நினைக்கிற நம்ம எங்கிங்க என்னைக்காது ஒரு நாளைக்கு தான் நடக்க முடியுது நம்மளுக்கு வீட்டுல பசங்க படிக்கிறது இந்த மாரி வேல புரோ நம்ம என்னயிரோ டயர்டாயிரோ போய் படுத்துக்கறதுங்க ரெகுலரா அத ஃபாலோ பண்றது இல்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு செய்வோ வெல கம்மியா இருக்கும் போது
பஸ்ட் மூச்சு பயிற்சி எடுக்கணும்
சரிங்கள நீங்க ஏதாவது கிளாஸக்கு போனீங்களா கிளாஸ குதாவது போனீங்களா யோகா கிளாஸ்கு அந்த மாரி போயிட்டு இருந்தீங்களா
கிளாஸ்லா இல்லைங்க நமக்கு ஏதாவது சான்ஸ் கடைக்கும்போதுந்த
ஆமாங்க
அது ஒன்னு ரெண்டு எக்சேஸ் பழகிட்டு வந்த அப்ரோ ஒன்னும் நம்மளுக்கு தெரிஞ்ச பன்னமுடியாது
ஓ செரி செரி ஓ அப்டி பழகிக்குவீங்க நான் ஒரு இதுக்கு போயிட்டு இருந்தேங்க எப்படின்னா அது வந்து ஒரு கிளாஸக்கு போனாங்க ஆ அந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாரி யோகா பயிற்சி இததுதான் சொல்லித்தருவாங்க உங்களுக்கு தியான மெடிடேஷன் மூச்சு பயிற்சி இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆ பீஸ் எல்லா இல்லிங்க உம் ஆனா நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம ஏரியா பக்கம் போடுவாங்க லோக்கல்ல போடுவாங்க மீதியெல்லாம் வெளியில போடுவாங்க ஆன்லைன் கிளாஸங்க காலையில பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிலந்து ஆர மணி வரைக்கு போடுவாங்கன்னு வைங்களே நம்ம பசங்கலாம் ஹையர் ஸ்டடிஸ் போனதுனால தான் நம்ம அதை பண்ண முடியறது இல்லைங்க வேலையே கரெக்டா சரியா இருக்கு நேரமவே ஸ்கூலுக்கு போயிருவாங்களா அப்டின்னு வச்சுக்கோங்க நான் தான் அது பண்ணுவாங்க ஆன்லைன்ல நேர்ல என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிளாஸ் போடுவாங்க போவே அப்பல்லாம் நல்லா இது பண்ணிட்டு இருந்தோம் நம்மளும் சுறுசுறுப்பா இருந்துச்சுங்கா இப்ப சோம்பறித்தனம் ஆயிடுச்சு பண்ணாமவிட்டு
எல்லாமே நம்பளோட பலகோ என்ன
கண்டிப்பாங்க நம்மள பழக்கப்படுத்திக்கணும் நேரமா எந்திரிக்கிறது நேரமா படுக்குறது இதெல்லா பழக்கப்படுத்திக்கணும்.
ஸ்டாட்டிங் வந்து கஷ்டமா இருக்கு. அப்புறோ அப்டியே பழகிட்டமாரி ஆய்ர்ச்சு.
ம் கண்டிப்பா உங்க வீட்ல எல்லாருமே எந்திரிச்சுக்குவாங்ளா நேரமா?
எல்லாரு எந்திரிக்க மாட்டாங் நா மட்டுந்தா எந்திரிப்
செரிங்க.
அவுங்ளா அஞ்சர அஞ்சே முக்கால்க்குதா எந்திரிப்பா
ம் செரி செரிங்க.
அதுக்குள்ளல்லா வாக்கிங் முடிச்ட்டு எக்சைஸ் பண்ட்டு வந்துருவ்
செரிங்க. நீங்க ஜாபுக் போறதாந்தா எத்தன மணிக் போவிங்க?
ம் கால்ல ஏழ்ர மணிக் கெளம்பணு.
ஓ ஏழ்ர மணிக்கி அங்க ஆஃபீஸ்ல அ இருக்கணுங்ளா இல்ல?
இல்லீங் எட்டு மணிக்கி.
ஓ எட்டு மணிக்கு ஆஃபீஸ் இருக்கோணு. இப்ப இங்க ஏழ்ர மணிக் கெளம்புனா ப்போ எ ட்டு மணிக் உள்ள போயிருவிங்ளா?
இது அர மண் நேரோ இருவது நிம்ஷோ.
செரி செரிங்க அதுக்குள்ள எல்லா முடிக்கணு இதெல்லா.
போனே ஷவர் ஒர்க் பண்ற
ம் செரி செரிங்க உங்குளுக்கு வேல எந்த மாதிரிங்க? ம் அதாவது ஆஃபீஸு அந்த மாரிங்ளா இல்ல மிஷினரி ஒர்க்குங்ளா?
ஆஃபீஸ் ஒர்க்குதாங்க.
செரி செரிங்க ம் ஏனா இங்க முடிச்ட்டு நமக்கு ஃபிசிக்கல் ஒர்க் எது இல்லீன் வெச்சுக்கோங் கண்டிப்பா இதுல்லா நம் பண்ணோணுங்க.
என்ன சொல்றீங்க இப்போ வந்து உக்காந்தே பண்ணிட்ருந்தாங்கன்னா உக்காந்ட்டே நின்ட்டே பண்ணிட்ருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒடம்பல்லா வந்து ம் தா ஆரம்பிச்சிரும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாம அந்த மாரி ஒர்க் எல்லா நம் ரெகுலரேட் பண்ணனு.
எட்டு மண் நேரோ ஒர்க் வந்து டென்ஷன் ப்ரஷர் எல்லாம் எல்லாத்தியு எக்சைஸ் மூலியமாத்தா கரட் பண்ண முடியு.
கண்டிப்பாங்க.
அது இதுமே எதும் பண்றதில்ல எக்சைஸா பண்ணணுன் பண்றோ.
செரிங்க நீங்க ஜிம்முக்குல்லா போமாட்டிங்க?
ஜிம்முக்குலா போறது இல்லீங்க.
சரிங்.
ம் வீட்லியே எக்சைஸ் பண்ணிக்வ.
ம் ஆமாங்க எதுக்கு போய் ஜிம்முக் போய்ட்டு ஒரு நாளைக் போவ முடியு ஒரு நாளைக் போவ முடில்னா ஒடம்பு அதிர்ச்சா தொந்தரவு பண்ணு.
ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணிட்ருந்தாலே போ
வந்தது வந்து கன்டினியூவா ஓகே.
ஆமாங்க
ஒரு டென் டேஸ் விட்டுட்டு மறுபடி ஜிம் போகும்போது என்னால பண்ண முடியாது
அதுதாங்க ம் செரி செரிங்க
பாடி சேப்பலா மாறிரு
சரிங்க ம் ம்
அதனால ரெண்ரெண்டு இயற்கையாவே
ஆமா ஆமாங்க கரெக்ட்டுதாங்க ஜிம்முக்கு போயி் பண. கொடுத்து நம்ம பண்றது வீட்லயே நம்ம ரெகுலரா பண்ணனும்னாலே போது ஆ ஸ்கிப்பிங்கு அப்பறம் பாத்தீங்கன்னா இது ம் நடைப்பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் பண்றது இதெல்லா பண்ணதுனாலே நம்மளுக்கு க்கு போகுது ஜிம்முக்கு பண்ண வேண்டியது விட அதிகமானா நமக்கு இது இங்கயே பண்ண மாரி கெடைச்சிடு அங்க போன வச்சிக்கோங்க புட்டுல்லா சொல்லுவாங்க இதுதா சாப்பிடணு அதுதா சாப்பிடணு அப்டின்னுல்லா சொல்லுவாங்க அதெல்லா நம்ம கரெக்டா எல்லாமே இது பண்ண முடியாது இல்லைங்களா ஃபுட்டுன்னா நீங்க எப்டி சாப்டுவீங்க
எல்லா டயட் பூட் மாரிதா இருக்கு
அப்டிங்களா பரவாலயே
ம் நீங்க ஒரு நாள் எக்ஸர்சைஸ் பண்ணிப்பாருங்க ஒரு வார கன்டினு பண்ணீங்க உங்களுக்கே
சேரிங்க கண்டிப்பா நா ஸ்டார்ட் பண்ற இன்னைல இருந்தே
செரி நீங்க பண்ணிட்டு சொல்லுங்க பிராயத்திர மாரி சொல்றே நன்றிங்க
ஆ பாய்ங்க